ஹலோ ஹலோ மேடம்
ஹலோ ஹலோ பேசலாமா தோழா
ஆ சொல்லுங்க மேடம் என்ன மேடம் பண்ணுறீங்க சாப்டீங்களா மேடம்
ம் சாப்புடல சார் இனிமேதான் சாப்பிடணு
இனிமே தா சாப்புடனுமா மேடம் என்ன மேடம் சாப்பாடு
சாப்பாடு பாத்தீங்ன்னா சாம்பார் நீங்க சாப்டீங்களா
இன்னு இல்ல மேடம் இனிமே தா மேடம்
சேரி சேரி சமையல்லா நீங்க பண்ணுவீங்களா
சமையல்லா இல்ல மேடம் வீட்ல அம்மா தா மேடம் பண்ணுவாங்க அதுல்லா பண்ண மாட்டே மேடம்
அப்டியா தெரிஞ்சு க்கலாமுல அவசர தேவைக்கு உதவும் இல்லையா
ஆ இன்னா மேடம் புரியல
தெரிஞ்சுக்கலாம்
தெரிஞ்சுக்கிலா முல சமையல அவசர தேவைக்கு உதவுமில்லயா கத்துக்கணு மேடம் இதுக்கு மேலதா கொஞ்சோ கொஞ்சோமா மம்மி கிட்ட கேட்டு நீங்க மேடம் சாப்பாடுல்லா நீங்களே சமைப்பீங்களா
சாப்பாடுல்லா நா தா செஞ்சா ஆகுனும் தோழன்
ம் ம் சாப்பாடுல்லா நா தா செஞ்சு ஆகனு தோழன் குடும்ப தலைவிங்கறதுனால ஓகே ஓகே மேடம்
சேரி தோழன் வேற உங்களுடைய பொழுதுபோக்கு வேற என்ன தோழன்
தோழன் என்னுடைய பொழுதுபோக்கு நா பிஸ்னஸ் பண்றே மேடம் ஊதுவத்தி
ஆ அப்டியா
ஆமா மேடம்
சேரி தோழன் எப்டி ஊதுபத்தி வந்து தயார் பண்ணி நீங்க கடைகள்ல கொடுக்குறீங்களா தோழன்
நீங்களா தோழன் இல்ல மேடம் அப்டியே மொத்தமா ஹோல்சேல்ல குத்துருவே மேடம் மேனுபக்சரிங்பண்ணி அப்டியே ஹோல்சோல்ல கொடுத்துருவே கடை கடகள் எல்லா நம்ப போடுறத இல்ல மேடம்
அப்டியா சார்
அப்டியா சார் ஆமா மேடம்
இங்க தயார் பொருள்கள்லாம் கொடுத்து வாங்கிக்கிறேன்னு சொல்கிறாங்களே யூடியூப் செயலில அந்த மாரி
இந்த மாரி நீங்க பண்ணிட்டு இருக்கீங்ளா என்ன மேடம்
அப் ம் மூல பொருள் எல்லா கொடுத்து தயார் பண்ணி வாங்கி விக்கிறாங்களேய அந்த மாரி
மாரி ஆமா மேடம் ஆமா மேடம் ஆமா மேடம் நீங்க எப்டி மேடம் கரெக்டா கேக் கேகிங்க உங்களுக்கு அனுபவமா
இல்ல தோழன் நா வந்து ப யூடியூப் செயலில பாத்துருக்கேன் தோழன்
ஓ ஓகே ஓகே மேடம் ஆமா மேடம் அந்த மாதிரிதா மேடம் பண்ணிணேக்க
எவ்ளோ நாளாக இந்த பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கீங்க தோழன்
என்ன மேடம்
எவ்ளோ நாளா இந்த பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க இதோட
நா